வணக்கம்
வண்டனம்
நமஸ்காரம்
உஹ்ம் உஹ்ம்
எப்டி இருக்கிறீர்கள்
உஹ்ம் நல்லா இருக்கன்
உம் நான் நன்றாகவே இருக் கிறேன்
உம் உம் உம்
ஒன்னா அ அறிந்துவிட்டீர் கலாம்
உணவுல்லாம் அறுந்தி விட்டேன் எல்லாம் வறன்டிட்டு மாம்பழல்லாம் சாப்பிட்டு சப்பாத்தி உம் கறி குழும்பு சாப்ட்டன்
நன்றான ஒரு
உம்
உணவு
உணவு வளய ஆமா
எனக்கு மிகவும் பிடிக்கும்
அப்படியா சொல்லிருந்தாப் அனுப்பி இருப்பேனே
ஏன் உங்களுக்கு தெரியாதா
நிங்க சாப்பிடுவீங்கன்னு தெரியாது
அப்படியா சரி
உம் நேற்று வந்து குடும்பத்தோட கடற்கரைக்கு போனோம் மெரினா
ஓ கடற்கரையா எனக்கும் மிகவும் பிடிக்கும் கடற்கரைக்கு செல்லுவது
உம் நாங்க வந்து வா அந்த மூன்று சக்கரன சக்கர வாகனத்துல போம்போது எங்கவ எங்க பாட்டி கேட்டாங்க ஹ ஆஹ் அந்த பொண்ணியும் வர சொல்ல வேண்டியத் தனே
அப்படியா மிகவு வும் சந்தோஷம் என்ன கூறி நீர்கள்
கூறினேன் அது இல்ல வுவா நாளைக்கு போயிட்டாங்க அப்படியென் சொல் ஓ அப்படியா செரி செரி சொல்லா
உஹம் வேற எதனா கேட்டாக்கல்லாம்
வேறேதூ கேக்கல அந்த குழந்தைகிட்ட வந்து கேட்டாங்க
உஹம்
அ பொண்ணு பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு எந்த பொண்ணு அப்படி கேச்சு
புரியவில்லை எனக்கு
இந்த குழந்த பொண்ணு ஒண்ணு இருக்கல என் பக்கத்துல வந்து வீடியோ தாம் அனுப்பது அந்த பொண்ணு கி ட்ட கேட்டாங்க ஆஹ் கம்மல் அண்ணா பொண்ணு கூட ஒரு பொண்ணு வரைமே மாமா கூட ஒரு பொண்ணு வரைமே அந்த பொண்ணுக்கு பேர் என்னம்மான்னு கேட்டாங்க அதுக்கு இந்த பொண்ணு சொல்றது எந்த பொண்ணு அப்படின்னு கேட்ச்சு நா அவங்க சொன்னாங்க அதான் மா அவன் மாமா ப மாமா பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஆஹ் நமக்கு பரிசு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்களே அந்த பொண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க இப்ப சொல்லச்சி அக்காவா அப்படின்னுச்ச
எங்க இது
ஆ தோவி எந்த போன்றுருந்த இது மூன்று சக்கர வாகனத்துல போகும்போது
ஆஹ் ஓ சரி உம்
கூட இருப்பாங்கே அந்த பொண்ணுமா ஓ வந்த பொண்ணா
ம்
அப்டின்னு சொன்னாங்க என்ன பொண்ணு சொல்ற வாய் கிழிச்சிருவே அப்டின்னு பாட்டி வந்து திட்டுனாங்க
பிறகு
பிறகு வந்து எனக்கு தெரியாதே பேரு அப்டின்னு சொல்லிச்சு சொல்லிட்டு இப் பியெ ஒரு விளையாட் த்தாக பேசிக்கொண்டு கடற்கரை வரை சென்று விட்டோம்
உம்
இங்க சென்று விட்டு எ எங்களுக்கு நாங்க மொத்தமாக ஒரு ஒன்பது பேர் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்பது பேர் போனோம்
அப்டியா மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்குமே
ஆமா மிகவு சு சந்தோஷமாக இருந்து கு நீங்க இல்லல்ங்லே நானது ஒரு குறையாக நான் வருந்தினேன் அந்த இடத்தில்
நான் நம்பவே மாட்டேன்
உண்மையாக உண்மையா உண்மையா
சர்
பேசன்றதுதா மூன்கு சக்கர வாகனத்தில் வெறும் ஒற்றைய பேர்தான் ஏற்றவேன் என்று
வாகன ஓட்டி த்தே காலில் நின் றாரா
ஹ் ஒற்றை காலை ஹ் காலையிலயே நி க்க தலைிக்ககளாக நின்று விட் ட்டார்
உ ஹ்ம் ஹ்ம்க் பிறகு என்ன ஆகிற்று
பிறகு சேரி அப்டின்னு சொல்லி ஒன்பது பேரு உள் ததால் ஒரு மூன்ரோ அகலத்தை நாங்கள் பதிவு செய்தோம் பதிவு செய்து அது வர வந்து வந்தது அது ரொம்ப நேரம் ஆகி விட்டது ஒரா ஒரு வாகனம் வறவே காலவர் கிட் ஆகிவிட்டது பதனைந்து நிமிடம் கிட்ட ஆகிவிட்டது அதனால் என்ன ஆயிற்று ஒரு ஆட்டோவில் ஒருத்தர சென்று ஒரு வாகன களில் ஒருத்தர் போய்ட்டு மூணு பேரு போய்ட்டு அங் தே ஒரு செலை ஒன்று இருக் கும் அந்த செலைக்கு கீழே அமர்ந்திருந்தார்கள் திரும்பி இன்னொரு வாகனத்தில் சிறுவர்களையும் சேர்த்து ஒரு பெரியவர களை அனுப்பிவிட்டு அங்குருந்து அவங்க அவங்க போய்ட்டு அவங்களு அவங்கள அவங்களோட இருக்ற இடத் போய்ட்டு கண்டுபுடிச்சி அவங்களு அங்கேய அமர்ந்துட்டாங்க
ம்
அப்பறோ நாங்க நானு என்னோட பாட்டி அப்பறோ அந்த கொழந்த இன்னொரு ஆட்டோ வர வரைக்கு வே பணி அங்க போகவே மணி ஐந்து ஐந்து திக்க ஆகி விட் டது அதுக்கப்பறோ அங்க போய்ட்டு அந்த ஒரு போர்வையை பிரித் ச்சி போட்டு அதுல கொண்டு போன பாத்திரம் சாப் பாடு இட்லி எல்லாமே வெச்சி ட்டு
உள்ள போகவில்லயா மொத்தல
செரியாக புரியவில்லை
கடற்கரைக்கு உள்ள போவில்லையா
கடற்கரைக்கு உள்ளே போகவில்லை ஆமா மிடில் ரொம்ப நம்பல வெளையாட்டு வெளையாட்டு இதெல்லா இருக்கோம் இல்ல அந்த பசங்க வெளையாட்டு வெளையாடுற எடோ அதுலியே உட்கார்ந்து விட்டோம் ஏன்னா பசங்க வெளையாடனோ அங்க போயிட்டா அங்க வெளையாட முடியாது அவுங்கள கடல் கிட்ட போயிட்டு அ தண்ணில ஏதாச்சி போய் வெளாட கிளாடா போறாங்க அட இருக்க முடியாது அப்டின்னாலு பசங்கள இங்கவே அமர்ந்துட்டு அப்டேவோ காங்கட்டோ அப்பறோ செரி அப்பறம் பிற சிறுவர்கெல்லா இங்க அங்க வெளையாடினார்கள்
உம் உம் உம்
இதலா அருமையா வெளையாடிவிட்டு ஒருவர் செருப்பைத் தொலைத்து விட்டான் அங்கே
அய்யய்யோ பிராண்டட் செருப்பை துரைத்து விட்டார்களா
உம் அது நல்ல செருப்பு அதை தொலைத்துவி தான்
பிறகு வெறும் காலோ
மே மாசோ அங்க ஒரு மிக்கவும் அது எப்படி சொல்வது பிரபலமான ஒரு கடை ஒன்னு அங்க இருக்கு ஆன் அந்த கடைல மீன் கொழம்பு ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப வந்து பிரபலம்
உம்
கடை இந்த கடைக்கு நானும் சிச்சியும் சென்று ஒரு மீன் கொழம்பு சாப்பாடு வாங்கி கெட்டு அங்கேயே தண்ணி காய் தண்ணி அதே அருகிலே கம்பியை பிடித்துவிட்டு அங்கிருந்து வந்து அந்த மீன் கொழம்பு எல்லா லோ சாப்ட்டாங்க என்ன தவற எல்லாந்தா டி அப்டினா மக்கான் இருந்தே அதுக்கப்பறோ நீங்க ஃபோன் பண்ணீங்க அதுக்கப்பறோ உங்கிட்ட பேசினே நான் அப்டியே படுத்தன்னே இறந்தே அதுக்கப்றோ எழுந்து சாப்புட சொன்னாங்க
படுத்துனு நிறுந்தீங்களா
ஆமா அந்த பெட்ஷீட் போட்டாங்க அப்டியே நான் அப்டியே ச அப்டியோ லைட்டா சாஞ்சிட்டு அப்டியே அந்த பொர்வ போ
அ
அதுக்காப் வரம் நீங்கள் ஃபோன் பண்ணீர்கள் என்னை அழைத்தீர்கள் நான் உங்க கிட்ட பேசிக்கிட்டே படுத்துக் கொண்டிருந்தேன் எழுந்து சாப்புடவா சொன்னாங்க அப்போ எழுந்து சாப்பிடப் போடும்போதுட இட்லி கறி கொழம்பு கொண்டு வந்தாங்க அத சப் ப்பிட்டு கை கழுவிட்டு உக்கான்ட்டு இருந்தே அதுக்கப்பறோ ஒரு சிறு சிறுவர்கள் கடல் கிட்டே போனு ஆசப்பட்டா அப்பறோ அவங்கள கூட்டு போய் வெறும் கால் மட்டும் நனையை வைத்து கூட்டிட்டு வந்து மணி ஒன்போதுக்கு மேல ஆகிவிட் கெளம்ப அதனால என்ன ஆச்சு நான் அங்க இருந்து வாகனம் கடைக் க லேட் ஆயிடுச்சு
அப்படியா ஆமா எந்த வழி எந்த எத்தனை வாகனத்தில் வந்துருக்க
இங்கருந்து போகும்போது இரண்டு மூன்று வாகனம் அங்க இருந்து வரும்
எவ்வளோ ஆச்சு
ஆஹ் ஒரு வாகனத் ஒரு வாக் ஒரு இது ஒரு செயலியில இருந்து வரவையிட்டது இன்னொரு வாகனம் இன்னொரு செயலி வேற இருந்து வர வைத்து ஒரு செய்தியில் வெறும் நூற்று அறுபது ரூபா வாய் ஒரு வாகனத்திற்கு ஆயிற்று
உம்
வேலையில் நூற்றி எண்பத்தைந்து ரூபாய் ஆயிற்று
அப்படியா
உஹம்
ரு பணம் கொடுத்தது
பணம் வந்து என்னுடைய அம்மாவும் சித்தியும் ஷேர் செய்து கொடுத்தார்கள் இங்கிருந்து போ போகும்போது வெறும் நூற்று ஐம்பது ரூபாயில் மூன்று வாகனத்தில் சென்றோம்
போகும்போது யாரும் பணம் கொடுத்தாங்க
போ போறோம் போகும்போது ஒரு ஒரு ஆஹா எப்படி என்றால் எங்கள் அம்மா சித்தி ஆஹ் சித்தினுடைய குழந்தை வந்து போற ஆட்டோல அவுங்களே கொடுத்துட்டாங்க அப்புறம் என்னுடைய அக்கா மற் றும் இரண்டு சிறுவர்கள் போ வாகனத்துல எங்க பாட்டி இங்கிருந்து ஐம்பது ரூபாய் கொடுத்து அனுப்பினார்கள் அதுக்குப்பறம் அங்கு இங்கிருந்து போற ஆ வாகனத்தில் நான் இறங்கி நான் காசு கொடுத்தேன். என்னுடைய கையில் இருந்து ஆனால் என் பாட்டி வேணா வேணா என்று உள்ள உட்கார்ந்து கொண்டே டிரைவரின் இடத்தில் காசை கொடுத்து விட்டார்கள்
ஆஹ்
ப்படி ஆயிற்று
சரி சரி
உம் அதுக்கப்புறம் அந்த நாள்
வரும் வீட்டுக்கு செல் சென்று யிருந்த சரி ஓகே பிறகு பேசலாம் ஆமா! ஆமா! ஆமா! பிறகு பேசலாம் வையுங்கள்.
இனிய வணக்கம்! இனிய வணக்கம்!
கட்டு செய்யுங்கள்